ஹலோ
நல்லாருக்கிங்ளா
ஆ நா நல்லாருக்கேங்க நீங்க எப்டிங்க இருக்கிங்க
ஆ நா நல்லாருக்கங்க கொழந்தைகளா ஸ்கூலுக்கு போயாச்சுங்ளா சமையல் வேலை எல்லா முடிச்சு சுங்ளா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயாச்சா
எல்லா வேலைக்கு போயிட்டாங்கங்க என்ன வேலைக்கு போயிட்டு அப்பற நம்ம வீட்ல சும்மாதா இருக்குறோ அப்டியே அந்த இன்ஸ்டாகிராம் பக்க யூடியூப் பக்கமெல்லா அப்டியே போறது இதே வேலையாதா உக்காந்துட்ருக்கங்க ஆனா இது தொட்டம்னு வெச்சுக்கங்களே டைம் போறதே தெரியறதில்லிங்க மொதலிலா அரை மண் நேரங்கிறது என்னடா அரை மண் நேர திரும்பி திரும்பி பாத்தா அஞ்சு நிமிஷந்தா முடிஞ்சிருக்கு பத்து நிமிஷந்தா முடிஞ்சிருக்கு அப்படின் நெனைப்போ ஆனா இந்த எதாவதொரு விஷயத்த வந்துட்டு ஃபோகஸ்டா பாத்துட்டே இருந்தம்னா அரை மண் நேர போறதே தெர்லிங்க அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் டா கொண்டு போய் விடுது இந்த சோசியல் மீடியா இல்லைங்ளா
ஆமாங்க கண்டிப்பாங்க நா அவரு எல்லாரு கெளம்பனதுக்கு அப்புறோ சும்மா ஃபோன் எடுத்து லைட்டா பா க்கலா நம்மோ நெறைய காலைலந்து இவ்ளோ வேலை செய்யணுன் நா டைம் குறிச்சு வெச்சிருப்பங்க ஃபோன் எடுத்து பாப்ப ஃபஸ்ட்டு பாத்துட்டு ஒரு செரி ஒரு அஞ்சு நிமிஷ பாக்கலா பத்து நிமிஷ பாக்கலானு சாப்பட்ற டைம் கூட தெரியாம ரொம்ப நேர பாத்துட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சேன்ட்டு மவுடி அவசர அவசரமா சாப்புடுவங்க
இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டு இல்லைங்க எனக்குமே இருக்குங்க காலையில அவங்கள எல்லா அனுப்ச்சுட்டதுக்கு அப்புற ஒம்போது மணிக்குதா பாத்திரங் கழுவ இருப்பனுங்களா அப்பதா பாத்து செரி எதா கொஞ்ச நியூஸ் பாப்போ அப்படின்ட்டு நா போட்டுட்டு அப்படியே வெப்பங்க பாத்திர கழுவி முடிச்சிருவே வீட்ட கூட்டி முடிச்சிருவே ஆனா அத கேட்டு கிட்டே இருப்பங்க அந்த வேல வந்து பாத்திங்கன்னா ஒழுக்கமா அத கேக்காம வேல செஞ்சம்னா காமன் நேரத் துல முடிச்சிருவ பாத்திரமெல்லா கழுவி கிச்சன தொடச்சிருவே ஆனா அத கேட்டுக்கிட்டு அந்த ஸ்கிப் ஆடு குடுக்குறது அப்புற எடையில எடையில வேற எதாவது வரு அத என்ன இன்ட்ரெஸ்ட் புதுசா இருக்குது நம்ம சேஞ்ச் பண்ணி பாக்கறது இப்படி நறைய எனத்த நம்ளே மாத்தி மாத்தி பாக்குறங்காட்டிக்கி எனக்கு பாத்திரங் கழுவருதுக்கு மட்டு அர மண் நேரத்துக்கு மேலேயே ஆய் போயிருதுங்க எனக்கே டென்ஷன் ஆகுது என்னமா இப்படி இருக்கிற எப்ப பார்த்தாலு இந்தக் போனு கையுமா எதையாவ்து ஒரு வீடியோ பாக்குறது இல்லைன்னா எதாவது ஒரு ரீல்ஸ் பாக்கதுன்ருக்கென்னே எனக்கே என்ன நெனச்சா புடிக்க மாட்டேங்குது அப்படின்னா எனக்கு ஃபீல் ஆகுதுங்க நம்ம வந்துட்டு இந்த ஃபோனே தொடாம ஒழுக்கமா வேல செஞ்சோம்னா மூனு மண் நேரத்துல நம்ம வேலைங்கிறதே முடுஞ்சு போய்ருங்க அதுக்கப்புற நம்ம தொட்டாலு கூட தெரியாது இது என்னன்னா ஃபோனுங்கையுமாவே கால்ல எந்திரிக்கும் போது காலைல எந்திரிச்சா சுப்பரவாதத்தையு போன்லயே தா போட்டுற்றோ அது முடிஞ்சதுக்கப்பறோ போது சுப்பரவாததா ஓடிர்ச்சுல்ல அப்படின்டு நியூஸ்சு பாட்டு அப்படியே அப்படி இப்டின் சொல்லி எதாவது ஒன்னு ஓடிருதுங்க டைமு ஓடி போய்ருது மொத்தத்துல நேரத்த நம்ம ரொம்போம்மே வீணடிக்கிறோங்குற மாதிரி எனக்கு தோணுதுங்க
கண்டிப்பாங்க நா வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கற புதுசல இவரு வந்து எது எங்கிட்ட பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அதலா இல்லைங்க யூடியூப் மட்டு இருக்கு அதுல ஷாட்ஸ் பாப்பே சீரியல்லு கொஞ்ச கொஞ்ச அந்த ப்ரொமோ மட்டு பாப்பங்க எங் வீட்டுக்காரு மொதலே சொல்லிட்டாரு பேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணக் கூடாது இன்ஸ்டாகிராம் போ கூடாது அப்படியே பஸ்ட்டு போன்னு வாங் குடுக்கும் போதே ரூல்ஸ் போட்டுதா குடுத்தாரு ஆனா நா ஓபன் பண்ணி பாக்க மாட்டங்க அவரு சொன்ன மாரியே ஃபாலோப் பண்ற யூடியூப் மட்டுந்தா பாப்பே அப்ப நா அதிகமா கூகுள் யூஸ் பண்ணுவே கூகுள் ஜெம்னி ஏ ஐ அந்த மாரி ஏன்னா நெறையா சமையல் குறிப்பு பார்கறது எனக்கு ரொம்ப புடிக்கு சமையல் குறிப்பு பாக்கறது இந்த செடிய எப்படி வளத்தனா அதுக்கு எவ்ளோ உரம் போடணு அந்த மாருதா அதிகமா பாப்பங்க எ மத்தபடி இன்ஸ்டாகிராமு அந்த மாரில்லா நா அதிகமா பாக்க மாட்டே ஆனா சாட்ஸ்லியே உங்களுக்கு மேக்சிமம் எல்லாமே வந்துரு அதுல நம்ம ரொம்ப சோகமல்லா இருந்தன் வச்சு ஜோக்கல்லா பயங்கரமா இருக்கு அத பாத்து அத பாத்தாலே நம்ம மைண்டு சேஞ்ச் ஆயிருங்க நல்லது இருக்கு நீங்க சொன்ன மாரி கெட்டது இருக்கு நாம சூஸ் பண்றத பொறுத்து தானங்க ஆ நம்ம வந்து ஜோக்கா எது சாட்ஸ்ல பாத்தம்ன்னா ஜோக்கா வரு அந்த மாரி பிரச்சனை இல்லைங அந்த மாரி பாப்பே நானு சமையல் குறிப்பு தாங்க அதிகமா நா நெறைய டிஸ் எல்லா செஞ்சிருக்கே அது ரொம்ப யூஸா இருக்கு நம்மளுக்கு சமையல் குறிப் பாக்கறது செடி வளத்தறது அத பாத்து நெறைய உரங்கள்ல்லா தயாரிச்சிருக்கே அதெல்லா நெறைய செய்வே அப்புறோ ஃப்ரூட்ஸ் வச்சு இந்த மாரி செய்யறது கொழந்தைகளுக்கு ஹெல்தி ஃபுட் தயாரிக்கிறது அது நா நெறையா யூஸ் பண்ணியிருக்கேங்க யூடியூப்ல நாடக வந்து டி வி யில பாக்க மாட்டே இதுல வந்து அப்புறமா பாத்து நல்லா இருந் ச்சுன்னா உள்ள போய் இந்த பழைய நாடகங்கள தாங்க நெறைய நா பாப்பே நீங்க
நா வந்துட்டு நீங்க சொன்ன மாரி ப்ரொமோ எதாவது பாப்பங்க ரொம்ப பேஃமஸ்சான சீரியலோட ஒரே ஒரு ப்ரோமோ மட்டு பாப்பே மத்தபடி கசகசன் நறைய பாக்குறது இல்லைங்க எனக்கு என்னன் பாத்தீங்ன்னா இந்த சோசியல் மீடியால வந்துட்டு நெறைய விஷ்யங்கள் நா கத் துக்கவு செஞ்சங்க அதாவ்து ரியால்ட்டியா வந்துட்டு அப்போ இங்க பெண்ணுங்கரவா எப்படி இருக்கணு நமக்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல ஏ கோயிலுக்கு போ வேண்டா எதனால நம்மள தள்ளி வெக்கிறாங்க இந்த மாதிரி நறைய விஷ்யங்கள் எல்லாமே வந்துட்டு நா யூடியூப் பாத்துதா வந்து டு ஓ இவ்ளா விஷ்யங்கள் இருக்கா ஒரு நல்ல நாலேஜ்ஜு வந்துட்டு அந்த சில வீடியோஸ்ல்லா நெறையாவே குடுத்துச்சுங்க நா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லா பாக்கறது விட்டுட்டங்க அத பாத்தா ஒரு மாரி மென்டல் ப்ரஷர் ஆகுதுங்கற்து ப்ரஷர் ஆகுதுங்றக்காட்டிக்கு நா இன்ஸ்டாகிராமயே வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி உட்டே அது வெச்சுக்கிறதில்லயா அப்றோ நா ஆரம்பத்துலர்ந்தே ஃபேஸ்புக்ல இல்லன் பாருங்ளே எனக்கு அது எப்பமே பிடிக்காது அதுனால் நா நா ஃபேஸ்புக்ல இல்ல இது மட்டுந்தா நா யூஸ் பண்ணிட்ருக்கறே இந்த வீடியோஸ் மட்டு பாப்பே அப்ப அதுல வந்து நெறையா இப்போ நெறைய மூ ட நம்பிகைகளுக்கு எதிரான நெறைய இ வீடியோஸ் எல்லா இருக்கு அதெல்லா பாத்து பாத்து அதெல்லா பாக்கறது உண்மைலுமே கடவுளுங்கிறவரு யாரு அந்த மாதிரி விஷ்யங்கள்லா நெறைய பாக்கறங்க இப்ப லேட்டஸ்ட்டா வந்துட்டு இந்த கோயில்களுக்கெல்லா வந்துட்டு பீரியட்ஸ் ஆனாலு போகலா அப்டிங்கிற மாதிரியான த ஒரு ஒரு டைம்ல வந்துட்டு அந்த மாரி நெறைய விஷ்யங்கள்லா ஓடிட்ருந்துச்சு அந்த மாரி டைம்ல நா பாக்க ஆரம்பிச்சேங்க அதுக்கப்றோ நெறைய புராண கதைகள் அது ஏ வந்துட்டு இப்டி மாற்றி அமைக்கப்பட்டுச்சு திருத்தி அமச்சாங்க இந்த மாதிரி நெறைய விஷ் யங்கள் வந்துட்டு நெறையா நா பாக்க பாக்கக்கா நமக்கான அந்த நாலேஜு வளருதுங்க சில விஷ்யங்கள் நமக்கு நாலேஜு வளருது ஆனா ஒரு பக்கோ நமக்கு வந்துட்டு அத கத்துக்குறோ ஆனா அது எந்த எடத்துலயுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது கெடையாது அதுதா வந்துட்டு நா சொல்லுவே நானு
கண்டிப்பாங்க இப்ப நீங்க இது பாக்கம் போது நெறைய நல்ல கருத்துகள் வருங்க அதாவ்து வாழ்க்கை தத்துவங்கள்னு பாத்தீங்னா அதுல வந்து நெறையா வரு ஆ புத்தரோடது அந்த மாரி நெறைய வருங் நம்ம பாக்கம்போது நம்ம நம்ம இப்டிதா வாழணு இவு நம்ம பண்றது செ சில தப்புகள்லா நமக்கு தெரியு அ பழமொழி அந்த காலத்துல பெரியவங்க சொன்ன கருத்துக்கள் அதெல்லா அதுல நெறைய வருங்க அது நா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பாப்பங்க த இப்பிடி தப்பு பண்ணா கூட தப்பு பண்ணுற தண்டன கெடைக்கு நம்ம இப்டி தானம் பண்ணனு தர்மோ எது பண்ணா நல்லது நம்ம கொழந்தைகளுக்கு வருங்காலத்துக்கு நம்ம பணம் சேத்தி வெக்காட்டியமு யாருக்கு கெடுதல் பண்ணாம் புண்ணியத்த தா சேத்தி வெக்கணு அந்த மாரி நெறைய கருத்துக்கள் எல்லா நெறைய வருங்க அது எனக்கு ரொம்ப புடிக்கு அதெல்லா நா பாப்பே நம்ப ஒரு டைம் பாத்துட்டமா அது டெய்லி ஒரு ஹின்ஸு மாரி ஒவ்வொன்னு வந்துட்டே இருக்குங்க அதெல்லா பாத்தா நம்மள்க் நெறைய அறி நம்பளுக் தெரியாததெல்லா நெறைய விசியங்கள் வருங்க அப்றோ அ நம்ம நீங் சொல்ற பொ பொண்ணுக எப்பிடி இருக்கணு அதாவ்து வெள்ளிக்கெழம அன்னிக்கி வீடு எவ்வளோ க்கு சுத்தமா வெச்சுக்கணு எந்த சாமி எப்பிடி கும்புடணு எந்த நேரத்துல கும்புடணு எப்பிடியெல்லா இருக்கணு அந்த மாரி நெறைய விசியங்கள் நல்ல விசியங்கள் நெறைய வருதுங்க எதோ ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நல்ல விசியங்களு வந்ச்சு ன்னா பத்து பர்சன்ட்டு கெட்ட விசியங்க வருங்க நம் உலகத்திலே நன் நல்லது எது நம்ளுக் தா ந நம்ம கா ஐம்புலங்களயு நல்லதத்தா கேக்கணு நல்லதத்தா பாக்கணுன் நம்ம சொல்றமுல்லங்க அந்த மாரி நம்ம நமக் என்ன நல்ல விசியமோ அத மட்டு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஆனா இந்த காலத்து கொழந்தைங்க எது கெட்ட விசியமோ அத மட்டு எடுத்துக்கறாங்க அதனால தாங்க இவ்வளோ பிரச்சனையு
ஆமாங்க கண்டிப்பா சொன்னீங்க அப்றோ நா பாத்துல வந்து பாத்தீங்கன்னா அ இந்த மூட நம்பிக்கைக்கு எதிரா நெறைய விஷ்யங்கள் பாத்தனா அதுனால வந்துட்டு எனக்கு கடவுளையே எப்பிடி நா வழிபடணு அப்டிங்கிற விஷ்யங்கள் கூட வந்துட்டு இந்த மாதிரியான அ என்ன சொல்றது யூடியூப் மாதிரியான வீடியோக்கள் பாத்துதா நா கத்துக்கிட்டேங்க அதுலர்ந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஷின் வந்து எனக்கு வந்துச்சு அ அந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேக்கடூங்ளா அதுலர்ந்து எனக்கு பதில் சொல்ல முடியுங்ளா
கே கேளுங்க எனக்கு தெரிஞ்ச அளவு கண்டிப்பா சொல்றெ
சேரிங்க இப்பொ வந்துட்டு புத்தர் வந்துட்டு துறவியா போனாரு இல்லேங்ளா
ஆமாங்க
இப்போ புத்தர் சிறந்தவரா இல்ல அவரோட மனைவி சிறந்தவங்ளா
என்ன பொறுத்த வரைக்கு அவங்க மனைவி தாங்க சிறந்தவங்க
கரெட்டா சொன்னீங்கங்க ஏன்னா சாமியாகுறது ரொம்ப ஈஸிங்க எதுவ்மே வேண்டான்ட்டு போய் உக்காந்துட்டா சாமி ஆயிற்லா ஆனா எல்லாத்தையு அரவணச்சு போறத்தாங்க பெரிய விஷ்யோ இல்லேங்ளா
கண்டிப்பாங்க ஏன்னா நாமல்லா மனைவிக என்னென்ன பிரச்சனை நம்மளுக்கு கண்டிப்பா தெரியு ஒரு பொண்ணா பொறந்த ஒரு பொண்ணோட ஒரு பொண்ணு மனசு பொண்ணுக்கு தெரியுன்னு சொல்றாங்கள அது உண்மய உண்ம தானுங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க நீங்களு கூட நெறைய லேடிஸ் வந்துட்டு புத்தர விட புத்தரோட ஒய்ஃப தா வந்துட்டு சிறந்தவங்கள் அப்டீனே சொல்லிருக்காங்கங்க அதுக்கான கருத்துக்கள்லா பாக்கும்போது அப்படி இருக்குங்க ஏன்னா புத்தர வந்துட்டு கடவுளாவு ஞானியாவு அப்படி வச்சு ந ஒரு த தத்துவ மேதையாவு வச்சு நம்ம வந்துட்டு வழிபட்டுட் ருக்குறோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு அப்புறொ தாங்க எனக்கே வந்துட்டு ஆட பரவால்லையே உண்மையாலுமே கடவுள் ஆகுறது ரொம்பவே ஈஸியான விஷ்யொ ஆனா உண்மையிலுமே ஒரு இல்லத்தரசிகளா இருந்து ஒரு குடும்பத்த பாத்து அதுலக்குற கூடிய நிறை குறைகள் எல்லாத்தையு அனுசரிச்சு போகுறது சண்ட போட்றது அதுலர்ந்து வெளி வற்துங்குறது ஒரு மனசு மூளை இது ரெண்டு கெடையிலுமே ஒரு போராட்டமான வாழ்க்கையா நமக்கு இந்த வாழ்க்கை அமஞ்சிருக்கு நம்மல்ல கடவுள விட சிறந்தவங்க அப்டின்னு எனக்குள்ளேயே ஒரு தாட்டுங்க
கண்டிப்பாங்க அது என்னவோ உண்மதானுங்க எவ்ளோ பிரச்சனைய தாண்டி வந்துட்ருக்கோ அத பத்தி பேசனும்னா பெரிய லிஸ்டாவே பேஸ்லாங்க
ஆமாங்க கரெட்டா சொன்னீங்க இந்த மாதிரியான ஆ ஒரு நாலேஜான விஷயங்கல்லா வந்துட்டு இந்த மாதிரி யூட்யூப் பாத்துதா நா கத்துக்கிட்டங்க சோ சோசியல் மீடியால வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி நல்லது ருக்குது கெட்டது ருக்கு நம்ம எத தேடி போறோமோ அதுதா வந்துட்டு நமக்கு கெடைக்குன்னு சொல்ற மாதிரி நா வந்துட்டு அதுல தேட்னது எல்லாமே வந்துட்டு பரவால்ல நா ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் தா தேடிருக்கே நா ஒரு டைம் வந்துட்டு சும்மா அந்த ரீல்ஸ்ஸெல்லா பாத்துட்ருந்த மண்டையில மண்ட வந்துட்டு ஃபிரஷர் தா ஆகுது தலவலி தா வருது சில கருத்துக்களல்லா கேக்கும் போது நா யூடியூப் பாக்க மாட்ட நல்லா கேக்க மட்டு செய்வே அப்போ வந்துட்டு நமக்கு அந்த லிசனிங் பவரு கெடைக்குது இது ஏ இப்டி இந்த உலகம் இப்டி இருக்குது எதனால வந்துட்டு இப்டி பெண்கள்லா ஒதுக்கப்பட்ருக்காங்க அ அப்டிங்குற விஷயங்கள் தேடி தேடி போம்போது நமக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வந்துட்டு அந்த யூடியூப் நமக்கு குடுக்குதுங்க அப்றோ தமிழர்களுடைய வரலாறு நம்ம கடவுள்கள்கறவங்க யாரு நம்ம எப்படி வந்துட்டு தெய்வத்த வழி பட்ணு மா நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டங்க சோ சோசியல் மீடியாவா பத்தி பேசணும்னா இந்த டைமு நம்ம குடுத்த டைமே பத்தாதுங்க அப்படி பேசுவோ நம்ம
ஆமாங்க நீங்க சொன்னது கரெட்டு தா அத பத்தி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாங்க நம்ம எப்பவுமே நல்லத மட்டு எடுத்துக்கணு கெட்டத நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க நல்லது நறைய இருக்கு அத தேடி போவோ ஏனுங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க சேரிங்க நா வைக்கிறே இன்னொரு டைம் கூப்புட்றே உங்களுக்கு
ஆ ஓகேங்க